ஹலோ கேக்குதாரா உம் நீ இன்டர்ன்ஷிப் ஓகே சொல்ட்டாங்கலாம அப்டியா
ஆமா ஓகே சொல்ட்
ஆஹ் அதா சுகன்யா வெளிய பள்ள காட்டிட்டு இருந் தா இது அங்க வந்து வேல பாக்கணுங்காங்க சாப்பாடு கொண்டுவாங்கங்க டீ க்ளாஸ் கொண்டுவாங்க காங்க
ஆமாப்பே லன்ச்சு வந்துட்டு நீங்க எங் தனியா உக்காந்து சாப்ட்டுகோங்க அப்டின்டாங்க சரி ஓகே அப்டின்ட அடுத்து டீ கொண்டு வரதுக்கு நீங்க வந்துட்டு கேஸ் கொண்டு வரணு அதுக்கு அப்டின்டாங்க சரி ரைட்டு
ஓகே ஆஹ் வேற ஷைஃபன் கெடையாது உனக்கு நீ அங்க போயிட்டு வேல பாத்தா ஸ்டைஃபன் குடுக்கணு கண்டிப்பா சரி அது குடுக்கல சரி கெடைக்கிது ஓகேன்னு வச்சுக்கலா அஹ் ஒரு ஸ்டவ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட்டாவது குடுக்கலா
ஆஹ் நா எதிர்பாத்த ஒரு ஃபைஹண்ரட்டாவது தருவாங்க அப்டின்னு எதிர்பாத்த தரலா பட் அவுங்க அது மட்டு தரமாட்டோ நீங்க டுவெண்ட்டி டேஸ் சும்மா வந்துட்டு போய்க்கோங்க அப்டின்டாங்க சர்டிபிகேட் தந்துருவோ அப்டின்டாங்க இப்ப நீ டேன் டேஸ்க்கு வந்தா டென் டேஸ்ம் தருவ அப்டிங்கிற மாரி சொன்னாங்க
ஆஹ் இப்போ இது ஓகே டைமிங் டென் டு த்ரீ கேட்டிருக்க அப்டி தான
ஆம்மா
ஏன் நீ டென் டு த்ரீ கேக்க பேசாம கம்மியாவே கேட்டுருக்கலாம்ல ஒனக்கு இளவரசி மாம் தான
அப்டி சொல்தியோ
ஏன்னா எங்களுக்கு எனக்கு நானே என்ன காமனா எத்துகிட்டா டென் ஃபிஃப்டீனுக்கு உள்ள போவ த்ரீ ஓ கிலாக் மேம் ஃபோட்டோ அனுப்பிருவ இது மத்த யாரு பாத் தன இப்ப சுகனியாவ இருந்தா டென் டு ஒன் தா கொடுத்தருக்காங்க அப்டினு சொல்லலா நீ வேலவன்லா சூப்பர் இது மார்ட்லே இவ்ளோ டைமிங் தா மேம் குடுத்தாங்க எனக்கு வந்து காலைல டென் டூ எனக்கு ஒன் ஆர் டூ வரை தா குடுத்தாங்க அப்டின்னு நீ சொல்லிர்லா
சொல்லிர்லா பட் மேம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் தான எதுவு சுடிதார்குலா மேபி தெரிஞ்சதா இருந்துச்சுன்னா
ஆஹ் இப்ப கோகுலா இருக்கட்டு அவ ஃபோட்டோவே அனுப்பல போனதுல இருந்து ஃபோட்டோ அனுப்பல அவனுக்கு மேம்க்கு எதுவு மேமு கேக் கல உனக்கு அட்டர்னன் ஷீ்ட் குடுப்பாங்கல கேளு அட்டர்னன் ஷீட் ஃபில் பண்ணி கொடு மேம் இங்க ஃபோன் வந்து அலோ பண்ணமாட்டேட்டாங்க அங்க ஒர்க் இருக்குட்டாங்க எனக்கு அட்டர்ன் ஷீ்ட் தருவாங்க அத கொண்டு வந்து தாரே டைமிங் எப்ப போற எப்போ வரே
எனக்கு அட்டனன்ஸ் மெய்ன்டெய்ன் பண்ணுவ அப்டின்னு தா சொன்னாங்க உங்களுக்கு தனியா அட்னன்ஸ் எடுப்போ அப்டினாங்க ஆஹ் ஓகே சார் அப்டின்ன
ஓகே ஓகே அட்ரன்ஸ்லதா நீ பத்து டூ ஒண்ணு போது பத்து மட்டு ஒண்ணு போதும்ல ஒனக்கு
அப்ப நா டென் டூ ஒன்னே
டென் டூ ஒன் டூ ஓ க்ளாக் வரைக்கு கேளு கரெட்டா நீ பத்து மணிக்கு அங்க உள்ள போய்ருவ அப்டின்னா டென்னு டூ ஒன் டூ ஆர் கேள் டூனா த்ரீ ஓ கிளாக் நீ வீட்டுக்கு வந்துருவ
ஆம்மா
அது கரெக்டா தா இருக்கு நீ மதியான வரைக்கு இருந்த மாதிரி காட்டிரு அது போக உனக்கு டுவென்டி டேஸ் சொன்னாங்களா சாட்டர்டே சண்டே லீவா
அது தெரில அது நா தனியா அங்க போவு
என்னன்னா டுவெண்டி டேஸ் சொல்றாங்களா இப்ப சாட்டர்டே நீ என்னில இருந்து கெளம்ப போற திங்க கெழமைல இருந்தா
ஆம்மா
இந்த திங்கள்ல இருந்து இரவத்தொம்போதுல இருந்தா
ஆமா இந்த திங்கல்லந்தா போணும்ட்டாங்க இளவரசி
இருவத்தி ஒம்போதுல இருந்து போனுருக்காங்க அப்டிதான அப்ப ஒன்னு ரெண்டு செரியா ஒன்னு ரெண்டு இதுலே கணக்காயிடும் உனக்கு அப்புறம் ஜூலைல ஆஹஹா இல்ல நான் சொல்றது பாரு அப்போ இதுல வந்து உனக்கு இருபது நாள் வச்சிருக்கா ரெண்டு நாள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சட்டர்டே சண்டே உண்டா
தெரில சனி ஞாயிறு உண்டானு என
சேரி சண்டே மட்டும் நா கழிச்சுட்டு சொல்றேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத் து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நாள் தான் வரு து உனக்கு சண்டே கழிச்சாலே செரியா இதேயிது அவுங்க சட்டர்டே கழிச்சா உனக்கு இன்னு கொஞ்ச டேஸ் கம்மியாகும்
ஆமா
போ நீ அவுங்கிட்ட கேக்கணு உனக்கு வந்து ஃபுல் டே ஒர்க்கா சாட்டர்டே சண்டே லீவ் கிடையாம லீவ் இல்லா எப்படி சொல்லனா இப்ப நீ ஒரு ஆ லிவ் இருக் காது அப்ப வந்து இருபது நாள்னா உனக்கு பிரச்சனை கிடையாது சாட்டர்டே சண்டே நீ போயிருவ உனக்கு இருபதா தேதிக்கு முன்னாடியே முடிஞ்சிரும் உனக்கு உண்ம அதுதானே எல்லா சன்டேயும் நா கழிச்சு சொல்லிருக்கே பத்தொம்பது நாள் அப்போ அது அது கரெக்டா கேட்டுக்கோ அவுங்கட்ட அவ நீ சண்டே லீவு சண்டே அப்ப உங்களுக்கு லீவு அப்படின்னாங்கனா உனக்கு எக்ஸ்டென்ட் ஆகும் இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கு எக்ஸ்டென்ட் ஆகு
உம் உம்
அப்ப கேட்டுட்டு அப்புறம் நீ முடிவு எடுத்துக்கோ அதா சொன்ன கேக்க சொன்னா சாட்டர்டே சண்டே அவ கேக்கல நீ அவாட்ட சொல்லு நீ சண்டே வாரன்னு சொல்லு இருபதாம் தேதி முடியுற வரைக்கு
அதா சண்டே வரன்னு சொல்லணு ஏன்னா அது அந்த தேதியும் கம்மி பண்ணிட்டா நாள் ரொம்ப
ஆஹ் சண்டேனா நீ இரு ஒரு இருபதாம்ந்தேதிக்கு முன்னக் கூட்டியே முடிச்சுடுவ காலேஜ்ல சொன்ன டேட்டோட அப்போ உனக்கு கரெக்டா இருக்கு மேம் டுவெண்ட்டி டேஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னு கர க்டா சொல்லிடுவல்ல சண்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னுட்டு ஏன்னா இருபத்தி ஒன்னா தேதில இருந்து காலேஜ் நமக்கு
ஆமா அதுக்
ஆஹ் இருவத்தொண்ணு உம் அப்ப இதுல போய் நம்ம முட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல அத முன்னாடி இப்ப தான் சொன்ன இருவத்தி ஒன்னுல இருந்து காலேஜ் வர சொல்லிட்டாங்கப்படின்னா அவா அப்படியா அப்டினு கேக்கா அவா ஆவின் தான் போணும் அப்டின் சொல்லிட்டா ஏன்னா இப்ப யாருக்குமே கம்பெனி கிடைக்கல அவா கம்பெனி கிடைச்ச கம்பெனிய நா விட்டுட்டு நிக்கவா அப்டின் யோசிக்கா ரெண்டாயிரம் குடுத்துனாலும் அவா க்ளரண்டா மேம் வந்து திட் எல்லாருமே அனுப்பிட்டாங்க ப்ளெஸி மாரிதாய் பாலா எல்லாரும் அனுப்பிட்டாங்க போது இவா மட்டும் அனுப்பாம இருக்கா லாஸ்டா என்ன செய்வாங்கனா ப்ராஜெக்ட்ல இவள ஒதுக்கிருவாங்க வேற என்ன லாஸ்ட் வர ப்ராஜெக்ட்ல நீயே பாத்து முடிச்சிட்டு வா கடைசி நிமிஷம் வரைக்கும் ப்ரெஷ் எடுத்து குடுத்துருவாங்க க்ளரண்டா மேம் கேரக் டர் அப்படி அப்படிங்குபோது இவா வந்து ஒரு ப்ராஜெக்ட வச்சிருக்கணும் இவ பொறுத்தவரை ப்ராஜெக்ட வச்சுதான் இருக்கனு அது இவா வந்து கிடைக்கிற ப்ராஜெக்ட் போய் தா ஆகணு வேற வழியே இல்ல அவளுக்கு திங்க கிழம போன்னு சொன்ன ஆனா அவ செவ்வாய்கிழம தா என்னால போக முடியும் அப்படின்ட்டா சேரி செவ்வா கிழம அப்ப நீ போயிட்டு ஆஃபர் லெட்ர மேம்க்கு அனுப்பிட்டு ஒரு பத்து நாள் போனேன்னா அவளுக்கும் போட்டோ யாருமே அனுப்பலையா அப்போ ஒரு பத்து நாள் போயிட்டு வர முடியுமான்னு பாரு பத்து நாள் போயிட்டு அவுங்கட்ட வந்து எனக்கு இன்டன்ஷிப் சர்டிபிகேட் தந்தர முடியுமா கேளுனு இருக்க
தனியாதா எப்படி போயிட்டு வருவான்னு எனக்கு தெரியல போறது பிரச்சனை கிடையாது
வர்றதுக்கு அவா என்ன சொன்னானா நா பகல்ல தான நா போயிட்டுவாறே ஏன்னா கம்பெனிய விட்டுட்டேன்னா அடுத்தால இது கிடைக்காது யாரும் கெட்டி போகமாட்டாங்க பசங்க யாருமே இவா கெட்டி போறே வேற கம்பெனி அவளுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் கிடைக்கலயாமே நீ இன்னைக்கு போன எதுலயுமே
ஜோதிபுர சைடு இருக்கு லுசு
ஜோதிபுர சைடு இருக்கு
ஆ ஜோதிபூர் சைடு இருக்கு இப்போ இவ போனானா மதனு கூட்டிட்டு போனா உண்டு
ம் ஆனா அவ இப்பதைக்க சேர் அதுதாம் போணு வேற வழி இல்ல எல்லாருமே அனுப்பிட்டாங்க நா என்ன பண்ணன் தெர்ல அப்டின் அவ பொழம்பிட்ருக்கா சேரி அப்ப பாத்துக்கோ சுகு செவ்வா கெழமதா போக முடிஞ்சா பெய்யிரு அப்டின் சொல்லி சொன்ன எல்லாருக்கு ஃபோர்ஸ் குடுப்பாங்க
இவளுக்கு கொஞ்ச வண்டி ஓட்ட தெரிஞ்சுனு வச்சுக்கே அழகா போய்ர்லா வா பிரச்சனயே கெடையாது அழகா போயிட்டு வந்துர்லா ஜோதி
ஆ அப்ப எல்லாரு அந்த சைடு தேடணு
அது உண்மதா இப்போ பசங்களுக்குலா அந்‌ செட்டு கெடச்சுனு வச்சு ஏ பசங்க இன்செட் எடுத்துருக்க முன்னாடி நம்ம எடுத்துக்கலா ஆ ஈவன்லயு திடு பக்கான்லா என்னன் தெர்லல்ல
அது ஒன்னு இருக்கு சேர் அப்ப பாப்போ சேரி அவ முடிவு எடுக்கேன்னா செவ்வா கெழம நீ கரெக்டா கேட்டுட்டு இன்டன்ஷிப்கு போ அவளதா வேற ஒன்னுச் சொல்லல அவட்ட இவ்ளோ நேர அதத்தா பேசிட்ருந்தே அப்றோ அவ பேர்டேக்கு மதன் பேர்டேக்கு காப்பெடுத்து குடுக்கணு எவ்ளோ வருதுன் கேட்டுட்டு இருந்தா அதா பத்தாயிர்ரூவா வருது இப்பவே சேத்து வச்சுக்கோ அப்டின்னே என்னங்க கேட்டோ சும்மா நார்மலா கேட்டதுக்கே பத்தாய்ருவாங்காங்க அப்ப அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்ளோகூடுதுன் நமக்கு தெர்ல
ஆமா எம்மா நவம்பர்லதானே வருன்ன
நவம்பர் ஃபை வருது அவனுக்கு நவம்பர் ஃபைவ்னாலுமே அக்டோபர் டிஸ் செப்டம்பர் ஆகஸ்ட் மூணு மாசந்தா இருக்கு கொஞ்ச கொஞ்சமா சேர்த்துரு வாங்கி குடுக்கன் ஆசப்படுதா சேரி ஓகே அப்ப இப்பவே சேர்த இதுர அப்பா எப்டியு ஒரு பதுனஞ்சு கிட்ட வந்துரு பதினஞ்சு பதிமூணு கிட்ட வந்துரு நீ அப்ப வாங்கி கூட அப்டின்னே இவக் பாக்குற மாடலப் பொறுத்து மாறு மாறு அதா வாங்கி குடுக்கணு ரொம் ஆசையா இருக் க்குவே அப்டின்னே நேத் இன்னைக்கு அபி வேற நா வீட்டுக்கு வந்தோனே எனக்கு ஃபோன் அடிச்ட்டா அடிச்ட்டு என்ன ஆச்சு அப்டின்னே அவனேதாங் சொல்லிட்ருந்தா அ அன்னைக்கு நம்மட்ட கார்த்தியெல்லா சொல்லிட்ருந்தால்ல அதெல்லாத்தையு அபி எங்கிட்ட சொல்லிட்ருந்தா இப்புட்லா நா டேரெக்ட்டா சொல்ல முடியனால் நேர்ல சொல்ல முட்ல ஆனா நா வந்து மெசேஜு செரி ஒரு கால்லே அப்டி சொல்லிருன் நெனச்சு சொல்லிட்டே ஆனா சொன்னதுக்கு அவளுக்கு வந்து எப்டி சொல்றேன்னா இப்ப கரெக்டா இருக்கு அபி ஆனா ஃபியூச்சர்ல வந்து கொஞ்ச நாள் போக போய் எனக்கு வந்து சீக்கிரம் பண்ணிருவாங்க அப்டிங்கும்போது நீ செட்டில் ஆவ ஃபோர் இயர்ஸ் ஆகு அப்டிங்கும்போது அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவனே சொல்றா இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனாவது இன்ட்ரெஸ்ட் இரு அவளுக்கு இன்டரெஸ்ட் இருக்குன்னம்மே அதுதா‌ அவனு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா ஒன்னு சொல்ல மாட்டே க்கா ஏனா அவ வந்து பின்னாடி வர்றது யோசிக்கிறா ஏனா அவ தங்கச்சியு அப்டி இருக்கா நம்மளு இப்டி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது எல்லாமே அவ யோசிக்கா அபி அப்டின்னே அபியு ஒரு சைடு ஃபீல் பண்றா என்னன்னா எனக்கு இப்டி இருந்துச்சு சொல்லி சொல்லியு ஒரு சைட் நா தா சொன்னே நாங்க சொல்லி சொல்லியு அவ்ங்க வந்திருக்கு அபி அப்டின்னு அதா உண்ம இத சொல்லி சொல்லியே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உள்ள வந்துருச்சு இப்ப என்னால்ல அதுலருந்து கொஞ்ச வெளிய வர முடிய ல
ஆமா நம்மதா நா முன்னாடியே சொல்லுவே தெரிமா இது வெளையாடி எங்யாது விபரீதமா போய்
அதா இப்ப அப்டி போய் முடிஞ்சு ஆனா அவ சொல்லுவா நீங்கங்க ரொம்ப வெயிட் பண்றா போற
நா அதா இவகிட்ட எவ்ளவோ சொல்றே அவ கஷ்டப்பட்டு டா அப்டின் சொல்லி சொல்றே இவா ஆமா எனக்கு புரியுது புரியுது ஆனா நா ஃபியூச்சர யோசிக்கே அப்டின்
ஃபியூச்சர யோசிக்கா ஆனா இன்னைக்கு கூட என்னாச்சு அப்டின்னா நாங்க கார்ல ம் வந்துட்டு இருந்ச்சுல வந்துட்டு இருக்கும் போது ஆ சொன்னா நானு ஒரு நாள் லவ் பண்ணி நா டிரைவ் பண்ணுவே அவங்க இங்க உக்காருவாங்க அப்டின்னு சொல்லிடுருந்தா க ஆர்த்தி எகிட்ட பேசுறது புதுசா இருந்துச்சு காத்தி இப்டி எங்க உங்ககிட் ட எப்டி சொல்வானா இப்பில்லா நா பண்ணனு அப்டின்னு நெனச்சு பேசவே மாட்டா ஆனா எ இவ கிட்ட போக்கு கிட்ட வந்து அப்டி சொல்ட்ட இந்த மாதிரி என்ன பண்ணனு அயிருக்கு அப்டிங்கதிர மாதிரில்லா சொல்லிருக்கா பனுங்க மீன்ஸ் அவண தான்னு சொல்லல நானு பண்ணுவே நானு இந்த மா இன்னொரு காடு பண்ணா முட்டனே கருத்து அப்டின்னே இருக்கார்லா பண்ணிராதே ஜோ அப்டின்ட்டு எகிட்ட ஒரு நாள் அவ பேசம்போது சொன்னா எனக்கு வந்து இப்டி பண்ணி பண்ணணுனு ஆசையா இருக்கு மேரேஜு அப்டின்னு சொன்னா ஆனா வீட்டு சுச்சுவேஷன் ஏன்னா அவள ஒருத்தி புரிஞ்சி வந்த் வர்றத விட அது அழகா இருக்கு அப்டின்னு அவ நெனைக்குறா ஆ அவளுக்கு லவ் வுல ரொம்ப ஆச இருக்கு நம்ம எல்லாரு பண்றது இருக்கு ஆனா அப்டி ஒரு பிள் ளயே மொத பிள்ளையா பிறந்து
ஆ இது உண்மையிலேயே அந்த ஸ்ட்ரகுல்லா கஷ்டந்தா அது வந்து
இப்ப சுகன்யா அதா அபி சொன்னா சுகன்யா வந்து வீட்ல பிரச்சன கெடையாது
பிரச்சன கெடையாது ஆ இன்னு டைம் இருக்கு அவளுக்கு ஏஜ் இருக்கு ரெண்டு பேத்துக்கு ஒரே ஏஜ் வேற சோ பிரச்சன இல்ல இங்க அப்டி இல்லையே இவ சூழ்நில வேற இவனு தம்பியா போயிட்டா இ இவ அணா அண்ணனா இருந்தாலு செரிங்களா அதுமே கஷ்டந்தா தங்கச்சி கல்யாண முடிக்கனுன் சொல்லுவாங்க
ம் எல்லாமே பாக்கணு இப்டி வந்து விழுந்துட்டீங்க ஆனா நா வச்சு அதா சொன்னே சேந்தா நல்லா இருக்கு
ஆ நானு இது வந்து சொல்லதா செஞ்சே ஆ எனக்கு வந்து கா நீங்க சேந்தா எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பி எனக்கு
எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கு இதுல்ல யாருக்கு வீனு எனக்கு தெரில என்ன அங்க ஒரு குடும்போ இது ஒரு குடும்போ நா ஒரு குடும்பனா நீங்களு அப்டி பிரியாம இருப்பீங்க கடை
ஆமா அதப்ட்டி செட் ஆயிரு ஒரு மாரி அது பாரு சூப்ரா இருக்கு எனக்கு புடிச்சுருக்கு
காலேஜ்ல பிரிஞ்சிட்டோ பாத்தியா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு சைடு அது இதுல பிரியாது நம்ம என்ன பண்ணனு அவங்க போனா நானு போனு அப்டின்டுருப்பாங்க இது இருவத்தஞ்சு இது இருவது ம் அது ஒரு இது இருக்கு ஆ பசங்க சேத்துருவாங்க
ஆ அவங்கள எப்டி மீட் பண்ணுவாங்க சேருவாங்க அது மூலியமா நம்மளு சேந்துருவோங்க நா
நல்லாதா இருக்கு எனக்கெல்லா அவன சொல்லும்போது அப்டி ஆசையா இருக்கு அவர்கிட்டையு சொன்னே இந்த மாரி கார்த்தி எக்ஸ்ப்ளோர் பண்றா எங்க எல்லார்கிட்டையு அவங்கிட்ட சொல்றானானு தெரில ஆனா எங்கிட்ட பண்ணணு அப்டினெல்லா ஆச சொல்லிருக்கா ஆனா அவளோட சுட்டுவேஷன் அவ கண்ண மறைக்கிறா அப்டின்னே அவ ஒரு சைடு ஃபீல் பண்றா எனக்கு வந்து நேர்ல சொல்லலா இது இல்ல ஜோ அதனாலதா மெசேஜ்ஜு கால் அப்டின்னு நா பே சொல்றே அப்டின்னு சொல்லி சொன்னா நூத்தி எரநூரூவா நேர்ல அவனோட இது அப்டி அவ மிக்ச்லியே பாவோ இன்னைக்கு அவ வர்ல என்ஜாய் பண்ணேயா அப்டிங்கேட்டா என்ஜாய் பண்ணே கார்த்தி தா தேடுனா அப்டின்னு நா சொன்னே ஓகே இன்னொரு நாள் பாக்கணு ஒரு நாள் கூப்ட் கேப்பே நம்ம கூட்டு ம்
கேக்க சொன்னே ஆ அது என்னன் தெரில கே ட்டானா அங்கே அப்டியே அது வந்து கெடச்சுன்னா சுகனியாவ அங்கயாவது போ சொல்லணு அது புது பஸ் ஸ்டாண்டு தா அது சட்சட்ன்னு போயிட்டு வந்துருவா கேட்டு சொல்லுங்க என்னன்னு பா
ஓ சேரி அது கேளு அதா நா ஃப்ரூட் கஃபே இன்னொரு நாள் போவோன்னு அபி எங்ககிட்ட சொன்னா ஏன்னா அவனுக்கு வரணு ஆசையா இருந்துதா இது என்னமோ பு நம்ம சாப்ட்டதுல்லா சொன்னே
உண்மையிலே அங்க எல்லாமே டே டேஸ்டா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு ஆ எதிர்பா க்கவே இல்ல நா வந்து இவ்ளோ தெவட்டு அந்த மாரிதா திர் பாத்தே ஆனா தெவட்டவே இல்ல மைல்டா நீட்டா இர்ந்துச்
அந்த சிக்கன் அந்த சுவாந்து அவா வாங்குனது சரி நா வாங்குனது தெரிஸ் மொத சாவ்டுமோது ஸ்பைசியா இருந்துச்சு அனா ஸ்பைசி அவ்ளோ சீஸியா இருஞ்ச்சு அதா அவட்ட சொன்ன வீட்ட நீ வர்ல வி அப்ப இன்னோன் அதா அவ ஆச்சிரியபட் டாமா ஆறு பேரு சாப்ட்ருக்கீங்க எப்புடி நூத்தி இருவத்து ஆயர்த்தி அறுவத்தெட்ருவா தா வந்ச்ச